ஹலோ
ஹலோ
ஆ வணக்கோ வணக்கோ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்கப்பா உங்க வீட்ல
ம் எல்லாரு நல்லாருக்காங்க
பசங்கள்லா ஸ்கூல் ஆரம்பிச்சி நல்லா போய்ட்டு வந்ட்டாங்ளா
ஆ ஸ்கூல் ஆரமிச்சு சிவு சாட்டர்டே சண்டே லீவ் உட்ருக்காங்க அதுதா ஹோம் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க அவுங்க வாசிமல் ஒர்க்கு குடுத்துருக்காங்க ஆமா ஆனா வந்து சொல்ற சொல்லாத இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து கொழந்தைங்கள வந்து ஹெல்தி ஃபுட்டா குடுத்து வளர்க்கறதுங்கிறது கொஞ்சோ சவாலானதா இருக்கு எனா அவுங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் ஜங்க் ஃபுட் அந்த மாரி போய்ட்டு இருக்காங்க இப்போ உள்ள கொழந்தைங்கள்லா
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே யாருமே நீங்கள் சொன்ன மாரி ஹெல்த்தியா நம்ம செஞ்சு குடுக்கறதுலா விரும்புறதில்ல நூடுல்ஸு பர்கரு பீஸா அப்டின்னு அந்த மாரிதா ஆட்ரு போட்டு சாப்புட்றது வெக்கிறது அந்த மாரிதா போய்ட்ருக்காங்க பசங்க இந்த ஜென்ரேஷன் அப்டி மாறிட்டு வந்துட்ருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அத எந்த அளவுக்கு வந்து அவுங்களுக்கு ஒடம்புக்கு வந்து கெடுதல உண்டாக்குது அப்டின்னு அவுங்க புரிஞ்சுக்கொடணு நம்மளு சொல்லிக்குடுக்கணு இப்ப என்னுடைய கொழந்தைகளுக்கு நா என்ன பண்ணேன்னா அவங்க பெறந்து ஆறு மாசோ வரிக்கு தாய்ப்பால் மட்டுதா தண்ணிகூட குடுக்கல டாக்டர் சொன்னது வர் சொன்ன மாரி ஃபாலோ பண்ண ஆனாலு அவனுக் வந்து பெரிய பையனுக்கு என்ன பண்ணன்னா அ அவ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் குடிச்சா செரிங்ளா ஃபோர் இயர்ஸ் குடிச்சா ஆனா வந்து நா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறோ என்னன்னா ஆ ஃபுட்டு வந்து எப்டின்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தண்ணி அதுக்கப்புறோ அரிசி கொதி ச தண்ணி அந்த மாரி ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துல நா குடுக்க ஆரம்பிச்சுட்டே அதுக்கப்பறோ என்ன சொல்றே நா அப்டித்தா குடுத்தே தண்ணி ஆகாரமா ஃபஸ்ட்டு குடுத்த அது எப்டி இப்போ அவுங்க வடிதண்ணி சொல்லுவோல கஞ்சி தண்ணி அது குடுத்துட்டு டூ டேஸ் பாப்பே அவனுக்கு மோசன் ப்ராப்ளம் எது இல்லன்னா அதுக்கப்றோ பருப்பு தண்ணி குடுத்தே பூண்டு போட்டு வேக வெச்சு அதோட தண்ணி குடுத்தே அது அப்டி அப்டி ஒரு டூ வீக்ஸ் அதே குடுத்தே குடுத்துட்டு அவுனுக்கு ஒத்துக்குதா அப்டினு கொஞ்சோ திக்கா கொஞ்சோ திக் கா ஆரம்பிச்சுருச்சி
ஓகே ஓகே
ஆமாம்மா அதுக்கப்றோ எப்டின்னா கேரட்டு
தண் அ நீங்க சொல்ற மாரி தண்ணி ஆகாரோ நாங்க பஸ்ட்டு குடுக்கல ஏ நீங்க சொன்ன மாரி நானு ஒன் இயர் வரைக்கு தாய்ப்பால் தா குடுத்த பட் அது என்னனா நாங்க எடுத்தொனே இந்த ராகி கஞ்சி இருக்கில்லிங்ளா அந்த ராகி கஞ்சிதா குடுப்போ தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க குடுக்கவே இல்ல தண்ணி வந்து ஒரு ஆறு மாச வரைக்கு பசங்க கொழந்திக்கு தண்ணியே குடுக்கறதில்ல
ஆ ஆ தண்ணினா நா ச சாத வடிச்ச கஞ்சி ச சாத வடிச்ச கஞ்சியோட தண்ணி சொன்ன ஏன்னா அவங்க ஃபுட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தொன்னே நம்ம ஃபுட்டுக்கு லிக்விடா போனுல்ல அப் அதுக்கப்றோ நீங்க சொன்ன மாரி ராகி ராகி எப்டி பண்ணோன்னா அ நைட்டு கொஞ்சோ இப்ப காலேல பத்து மணிக்கு குடிக்கின்னா ஒரு மிட்நைட்ல எந்திர்ச்சி ஒர் ஃபைவோ கிளாக் எந்திர்ச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற போட்ருவே ஊற போட்டு அ அதுக்கப் அப்றோ அதுல எதுனா ஒரு கொஞ்சோ கேஷு அர கேஷு போடுவே நல்லா ஊற போட்டு அந்த கேஷு எல்லாத்தியு போட்டு பால் அடி பால் எடுத்து நல்லா கொஞ்ச நேரோ வச் ச்சிருவே வச்சிருந்து அத வச்சிருந்த ஒரு சுண்ணாம்பு தன்ம மாரி ஒய்ட்டா படியு நம்ம இஞ்சில பண்ற மாரி இருக்கு அதுக்கப்பறோ நா ஃபில் ட்ரு பண்ணி நீங்க சொல்ற மாரி கூழ் மாரி காச்சுவ அது வந்து கூழ் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கு அது வந்து நம்ம உப்பு போட்டுகல்லா அ நாட்டுச்சக்கரையு போட்டுகல்லா என் பைய வந்து ஸ்வீட் எடுக்க மாட்டா அதனால நா சுகர் மட்டு போட்டு அவனுக்கு குடுத்தே அது வந்து ஜெல்லி மாதிரில நல்லா சாப்ட ஆரமிச்டாங்க
ஆமா நாங்க வந்து ம் ஃபர்ஸ்ட்டே வந்து அதக் நல்லா அந்த ராகிய காய கு கழுவி காய வச்சு அத பொடியாக்கி மாவு மாரி பண்ணி நல்லா சல்ச்சு இது பண்ணி வெச்சிருவோ அது செய்யும்போது கொஞ்ச அந்த சுடுதண்ணில வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மாவு போட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோனா நீங்க சொன்ன மாரிஅந்த ஜெல்லி மாரி ஆய்ரு அல கொஞ்சஉப்பு போட்டுட்டு கொழந்தைக் குடுத்துருவோ
ஆ கண்டிப்பா நா வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வீட்ல தான ஹவ்ஸ் ஒய்ஃப் அதனாலா ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடுத்தே அதுக்கப்பறோ இன்னோன்னு என்னென்னா பாசி பருப்பு அரிசிருக் க்குல்ல நம்ம சம்பா அரிசி சொவ்ப் அரிசி அதியு நல்ல கழுவி வொணர வெச்சி அது கூடோ கொஞ்சோ ஓமம் போட்டு வறுத்து வெச்சு வறுத்து ஓமம் போட்டு பவ்ட்ரு மாரி திருச்சு வெச்சுக்கிடுவே அத வந்து என்ன பண்ணுவன்னா ம் மதிய லன்ச்சுக்கானா அரிசியோட அளவு கம்மியா இருக்கு பருப்போட அளவு கொஞ்சோ கூடருக்கு செரிங்ளா அது நல்லா வருத் ஆ கழுவி காய போட்டு இந்த ரவ பதத் துக்கு வந்து பண்ணி வெச்சுகடணு அது வந்து மதிய கஞ்சி அத கஞ்சி வேக போடும்போது அதுல கொஞ்ச கேரட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு கேரட் குடுப்பே ரெண்டாவுது நாள் பவ் உருள கெழங்கு போடுவே மூணாது நாளு என்ன பண்ணுவனா அ மூணாது நாள் வந்து இத கொடமொளகா அந்த மாரி போட்டு நல்லா மசிச்சி சீரகோலா போட்டு மசிச்சி குடுப்பே
பரவால்ல ம் ஓகே நல்லா நல்ல ரொம்ப மெனக்கெட்டுதா எல்லாமே செய்றீங்க ஆனா இந்த பசங்க அத புரிஞ்சுக்றதுல நானு இப் இப்போ வந்து என் பொண்ணுக் கொஞ்சோ இந்த ப்ளட்டு இதெல்லா கம்மியாக இருக்குங்றனால நட்ஸெல்லா ஊற வெச்சு அத அட அரச்சி அத ஒரு ஜூஸ் மாரி போட்டு குடுக்குறோ ஆனா அதயே வந்து குடிக்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்றாங்க ஐயோ அது நல்லால டேஸ்ட்டால்ல அத சாப்டணுமா இத குடிக்கணுமா அப்டிங்கற மாரி நம்ம மெனக்கெட்றோ ஆனா பசங்களுக்கு வந்து அதோடய ஹெல்த்து இவ்ளோ நல்லா இருக்குமே அத குடிச்சா நம்ம ஹெல் த்தியா இருப்போன்றது வந்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எல்லா ஜங்க் ஃபுட்லயே போய்ட்ருக்காங்க உ ஆமா
இப்ப நீங்க சொல்ற மாரி கரெக்ட்டு தா அவங்களுக்கு வந்து இது தெரியமாட்டேக்கு இன்னொன்னு சொல்ல போனா நம்ம வந்து நட்ஸு சாக்லேட் இந்த மாரிலா நம்ம எப்டி கொடுத்துக்கடணும்னு நா சொ சொல்லுரேங்க அதே மாரி நீ கொடுத்து பாருங்க உங்க குழந்தைங்க சாப்பிடுறாங்களானு
ஓகே
இப்போ வந்து கேஷவ் நட்டு கொஞ்சோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறோ வால்நட் கொஞ்சோ எடுத்துக்கோங்க வால்நட் வந்து எல்லா குழந்தைளுக்கு பிடிக்காது உங்க குழந்தைக்கு பிடிச்சா செம செம பிடிக்காதுன்னா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு முந்திரி அ கொஞ்சோ ஆயில்மண்ட் கருப்பு திராட்ச அதுக்கப்புறோ பம்கின் சீடு இதெல்லா நல்லா வறுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோ வறுத்துட்டு மக்கானம் இதெல்லா நல்லா வறுத்து வச்சுக்கோங்க வேறு கடல
ம் ம்
இதெல்லா நல்லா வறுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணதுக்கு அப்புறோ டேட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க வந்து சுகர் போடவே கூடாது சரிங்களா அதல கொஞ்சோ டே ஆ டேட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க டேட்ஸ்லயே நிறைய விதோ இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டேட்ஸ் எடுத்துக்கணு அ நல்ல ஸ்வீட்டா இருக்கு நல்லா நவா பழ மாதிரி இருக்கு அந்த மாதிரி டேட்ஸ ஒரு பத்து அ ஒரு பத்து பதினஞ்சு உழுந்த எடுத்து போட்டு அத நல்லா அது பவுடரு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரைங்க நல்லா அரைச்சதுக்கு அப்புறோ அது எப்படின்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடு தண்ணி விடக்கூடாது பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறோ ஆதுக்கப்புறோ வெளியில எடுக்கணு வெளியில எடுத்து கொக்கோ பவுடர் இருக்குல அந்த பெரிய சாக்லேட் பிடிக்கனால கொக்கோ பவுடர் நல்லா போட்டு நல்ல சப்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பெசயணு அந்த கொக்கோ பவுடர் வந்து மிங்கில் ஆகணு மிக்ஸாயி சரி மிக்ஸ் ஆகணு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறோ நல்லா பெசஞ்சு அதுக்கப்புறோ பால் ஷேப் நல்லா ஊத்திக்கோங்க ஊட்டிட்டு நம்ம டார்க்சாக்கலேட் இருக்கும்ல நீங்க கொக்கோ பவுடர்லயே டபுள் பாலிங் பதத்தில முக்கி முக்கி எடத்துடலா நல்லா முக்கி எடுத்தீங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையா சாக்லேட் மாரி இருக்கு அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு வித்தவுட் சுகர் ஆனா ஸ்வீட் டா இருக்கு டேஸ்டாவு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க என்னா குழந்தைங்க சாக்லேட் சாப்ட்ட மாணிக்க இருக்கு
ஆமா ஹெல்த்தியாவு ஆ நட்ஸு உள்ள போன மாரி இருக்கு கரெக்ட் தா ஆனா என்ன நாங்க வந்து இப்போ நா வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சோ நீங்க சொன்ன மாரி அந்த டைம் எடுத்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எப்டியோ எதாது ஒன்னு டெய்லி எதாது பண்ணிரலா கொஞ்சோ நமக்கு இருக்குரதே சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாள் லீவ்லதா எல்லா வேலயுமே செய்ய வேண்டியதா இருக்குங்களா அதனால ஓகே இந்த மாரி ஒரு ஜூஸ் மாரி அந்த மாரிதா போட்டு குடுத்துட்டு இருக்கே இது வேணா ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே
ட்ரை பண்ணி பாரு ஜூஸ் அந்த குழந்தைங்க குடிக்க காது இதுனா ட்ரை பண்ணி பாருங்க பையே டேட்ஸே எடுக்க மாட்டா நா அவனுக்கு காகவே இந்த ரெசிபில ட்ரை பண்ணி அது கெட்டு போகாது வெளில வச்சுதா கெட்டு போகாது ஃபிரிட்ஜுல வச்சுதான் கெட் டு போகாது அதுனால நீங்க அத எடுத்துக்கூட குடுங்க என் பையன் அம்மா இத பண்ணி வைங்கமா பண்ணி வைங்கமான் சொல்லுவான்
ஓகே
சுத்தம சாப்ட மாட்டான்
ஆமா ஆமா எதோ இந்த மாரி சாப்ட்டா கூட போதுமே கொஞ்சோ அவுங்ளுக்கு ஒடம்புக்கு எதோ ஒரு ஹெல்த்தீயா எதோ போனாலே போது எதோ ஒரு வழியில போய்ர்ணு வயித்துக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றமா அதே மாரி நீங்க ஜூஸ் குடுக்குறீங்களா
ஆமா
ஜூஸ்லமே என்ன சொல்றதுனா சுகர் ஆட் பண்ணி குடுக்காதீங்க அத மாரி டேட்ஸ ஆட் பண்ணிக்கோங்க ஹனி ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாரி குடுத்தீங்கனா அவ்ங்ளுக்கு ரொம்ப இந்த சுகரோட அந்த ஒடம்புல வந்து சுகர் வந்து ரொம்ப சேராது இந்த மாரி நேச்சுரலா நம்ம எடுத்துக்கிடும்போது அவுங்கள ஹெல்த்தியாவு இருக்கு ஆ ஒயிட் சுகர் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது
ஆமா நா கருப்பு சக்கர தா மேக்சிமம் ஜூஸெலா போடும்போது அந்த நாட்டு சக்கர தா போட்டு குடுப்ப ஒயிட் சுகர் மேக்ஸிமம் நா ஜூஸ்ல அதுலலா ஆட் பண்ணவே மாட்ட நீங்க சொன்ன மாரி இந்த நடஸ்ல எல்லாத்துக்குமே நா அந்த டேட்ஸ் போட்டு தா அரைப்ப அது கொஞ்சோ அந்த ஸ்வீட்ருக்கு அப்டினு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெட்டாதா அதே மாதிரி இப்போ சத்துமாவு கஞ்சின் சொல்றாங்க அதையு நம்ம வந்து கொழந்தைங்களுக்கு இப்ப அவசர அவசரமா ஸ் கூலுக்கு போறாங்க அவுங்க இஷ்டத்துக்கு நம்ம எதாடு குடுத்துக்கிட்டோனா அவுங்க சாப்புடுட்ருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணூ சத்துமாவு கஞ்சி காலேல சாப்புடாம போற பிள்ளைங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சிய அரச்சி அவுங்குளுக்கு ஒரு கூழ் காச்சி குடுத்தன்னா அவ்ங் குடிச்சிட்டு் அ வயிறார வயிறு ஃபுல்லா ஆயிருக்கு நமக்கு சாப்ட்டது திருப் த்தி இருக்கு அவுங்களுக்கு சாப்ட்ட எனர்ஜி அந்த எனர்ஜியா விளாடுவாங்க படிக்க போவாங்க சரிங்ளா சத்து மாவு ‌கஞ்சி ரெடி பண்ணி குடுங்க அத நீங்க ரெடி பண்ணி முடுலுன்னா உளுந்தன் களிக்கு மாவு ரெடி பண்ணுவோல உளுந்து அரிசி
ஆமாம்மா
ஆ அது வந்து பொம்பள புள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அத நம்ம வந்து ம் நம்ம வந்து அத வந்து அரச்சி வச்சுக்கிடணு காலைல என்ன பண்ணூ நல்ல கூழ் கட்டியா கட்டி பாதி ஏன் பொண்ணுக்கு அப்டிதா குடுப்ப கட்டியா கருப்பட்டி போட்டு காய்ச்சி சுக்கு ஏலக்காலா போட்டு காச்சி அந்த மாவையு சுத்தண்ணி போட்டு ச கொஞ்சோ சத்துருண்ட மாவு இருக்குல அதையு மிக்ஸ் பண்ணி போட்டு உருண்ட புடிச்சு ஸ்நாக்ஸ் வச்சு உட்ருவ
ம்
சாப்ட்ருவாங்க
ஓகே ஓகே ஓகே பரவால்ல நெறைய நல்ல ரெசிபீஸெலா குடுத்துருக்கீங்க கண்டிப் பா இதலா ட்ரை பண்ணி பாக்கணு ஏனா பொம்பள பிள்ளைங்குளுக்கா நீங்க சொன்ன மாரி அதலா குடுக்கும் போது அவ்ங்ளுக் இப்போ இப்ப தெரியாது இன் ஃபியூச்சர்ல அவங்க வளந்து நம்மள மாரி இந்த ஒரு ஸ்டேஜு வரும்போதுதா அவுங்ளுக் அந்த ஆ இதெல்லாமே தெரியு அதே நம்ம ஹெல்த்தியா எதுமே சாப்டாம போய்ட்டோமேனு அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது சொன்ன மாரி இதலா இப்போவே நம்ம குடுத்து அவுங்ளுக் கொஞ்சோ அந்த ஹெல்த்தியா இது பண்ண ரெடி பண்ணணு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நம்ம ஃபாலோ பண்ணல நம்ம அம்மா குடுத்தாங்க நம்ம அப்ப சாப்புடாம விட்டுட்டோ அதோட வலிய வந்து நம்ம அனுவிக்குறோல கஷ்டோ கால் வலி கைவலி இருக்கான நம்மோ கொழந்தைங்க அப்டி இருக்ககூடாது நம்மோ அ நம்ம சொன்னத வந்து எங்க அம்மா சொன்னது வந்து நா கொழந்தைக்கு சொல்வே இதுலா சாப்புடு நா சாப்புல அதுனால அதா எனக்கு இப்டி வலிக்குதுன் நா சொல்லுவே அதனாலயே அவ சாப்ட்ருவா
ஆமா
ம் ஓகே சரி உங்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க நீங்க சரி உங்கிட்ட பேசுறதுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் பேசுலாம் ஓகே தேங்க்யூ
ஓகே பாய்